ஆ கேக்குதுங்ளா சிஸ்டர்
ஆ கேக்குதுங் கேக்குதுங்க சாப்டீங்ளா
இன்னு இல்ல சிஸ்டர் இதுகு மேலதா நீங்க சாப்ட்டீங்ளா
இல்லீங்க இனிமேதா சாப்படணு அ சாப்பாடு நாங்ளாங்க இட்லி செய்லானு இருக்கங்க தோச இட்லி செய்லா அப்டின் இருக்கோ பசங்களுக்கு பொய் ஆமாங்க ஆமாங்க இனிமேதாங்க செய்ணு இல்லைங்க இல்லைங்க நாளை க்கி வந்து இது தான சண்டே ஸ்பெஷல் இல்லிங்ளா நாளைக்கு ஒர்க்கிங் டேவு இல்ல எங்ளுக்கு லீவுத்தா அ ஆமாங்க ஆமாங்க அ அதனாலதா நாங்ளா நாங்க அகர்பத்தி கம்புல வேல செய்றோ
ஓகே ஓகேங்க
ஆ நாளைக்கி எங்குளுக்கு லீவு அதனால் தாங்க ம் நாளைக்கி லீவ் இருக்கு எங்ளுக்கு செரி அதனால இப்போ ஃபு இது பண்ணிக்லா செர் பசங்ளோட கொஞ்நேரோ ஒக்காந்துட்டு விளாடிட்டு
ம் ம் செரி செரிங் நாளைக்கி நாளைக்கி லீவு எங்க வெளிய எங்கினா ட்ரிப்பு போலான் பிளான்யா
அப்டி எல்லா இல்லிங் சார் இந் இந்த வாரோ இல்ல அந்த மாரி எல்லா
ஓகே ஓகேக்கா
கொஞ்சோ வேல இருக்கு எங்குளுக்கு துணி தொவைக்கிற வேல இருக்கு பசங்ளோட கொஞ்ச இது பண்ணணு கொஞ்சோ வேல இருக்கு பசங்களுக் கொஞ் திங்ஸ் வாங்கணு ஷாப்பிங் பண்லான் இருக்கோ நாளைக்கி போயிட்டு அ ஸ்கூல்க் பசங்களுக்கு புக்ஸு நோட்டு இதெல்லா வாங்கணு அதனால கொஞ்சோ அ நாளைக்கு ஒர்க்கிங் டேஸு இல்லாதுனா அதனால இது பண்ணிட்ருக்கோ நாளைக் போயிட்டு வர்லான்ட்டு
நா உன்னு சாப்பல்லிங்க்கா இதுக்கு மேலதா சாப்பன்ணு
பெஷல்லுங்க
இன்னிக்கு எதும் பெருசா எதுல்லக்கா
சாதம் கீரை கொழம்புதா நாளைக்கி தா சண்டே பெஷல் ளா நாங்க வந்து மத்தியானோ லன்ச்சு வந்து மாங்கா சாதோ சாப்ட்டோ
ஓகே கா
டம் கார சட்னி சாப்டோ
ம் ம் ம்
ம் அப்பறமா தயிர் கூ கூட ஏட் பண்ணிக்கிட்டோ நார்மல் எப்பமே தயிர் நாங்க ஏட் பண்ணுவோ இன்னைக்கு ஆட் பண்ணி சாப்டோ தயிர் இங்க ஃப்ரெண்சுங்களோட கண்டிப்பா கண்டிப்பாங்க நோய் எதிர்பு சக்தி இருக்கு எல்லா ம் ஆமாங்க அனால எப்பவுமே மதியானத்துல நாங்க அத ஆட் பண்ணிப்போ ஃப்ரெண்ட்ஸுங்களோட சாப்பிடமோது ம்
லாஸ்டா எங்க ட்ரிப்பு போனீங்க ஃப்ரெண்ட்ஸோடையா இல்ல ஃபேமிலியோடையா
லாஸ்டாங்களா ஃபேமிலி ஓட தான ட்ரிப்பு போயிருபோ ஃப்ரெண்ட்ஸோட இன்னு போல ஃப்ரெண்டஸோட இது வந்து நாங்கா மூவீஸ் பாக்காத்தா போய்ட்ருந்தோ ஆ அதுனால இன்னு இது பண்ணல நாங்க வ ஃபிரெண்டுங்களோட நெக்ஸ்ட் மந்த் தா டுவெண்டி ஃபைவ்வா டுவெண்டி சிக்ஸா டே தெரில அன்னைக்கு தா ட்ரிப்பு போலான்னு இருக்கோ இன்னு கன்ஃபாம் ஆ கல எங்களுக்கு அது
செரி செரி சிஸ்டர் நாங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம்மா ஃப்ரெண்டஸுங்களோட மலைக்கு போயிருந்தோ சிஸ்டர் எங்க வீட்டு பக்கத்து லயே இருக்கு ஏலகிரி மல ஆ
அங்க என்ன ஸ்பெஷல் இருக்குங்க பலாப்பழொ வந்து பழாபழொ ஃபேமஸ்ஸுங்களா ஓகே ஓகேங்க அங்க எப்டி கு சுற்றுலா தலங்கள்லா எப்டி இருக்கு அங்க
சுற்றுலா தலங்கள் இப்போ புதுசா இது ஒண்ணு ஓபன் பண்ணிக்றாங்க சிஸ்டர் ஏ ஜி எஸ் மாலுன்டு
ஏ ஜி எஸ் மாலுங்களா
மாலுனு ஓபன் பண்ணி இருக்காங்க
ஓகேங்க ஓகேங்க
அது இல்லாத இயற்கை பூங்கா இருக்கு பு போட் ஹவுஸ் ம் அந்த மாரி நெறையா இருக்கு சுற்றுலா தலங்கள்
அப்டிங்ளா ஓகேங்க ஓகேங்க இப்போ அதுல எ அதாவது ஃபேமிலியோட போனாக்கா அங்க என்ஜாய் பண்லாங்களா
கண்டிப்பா ஃபேமிலியோட போனா நல்லா என்ஜாய் பண்டு வர்லா
ஓ ஓகேங்க ஓகேங்க இல்ல அப்டிங்களா அங்க தங்கறதுக்கு ரூம்ஸ் அவைலபிள் இரு குங்க்ளா இல்ல கெஸ்ட் ஹவுசா ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க வேற ஏதாவது பிளேஸ் அங்க ஆ அதாவது எப்டி சொல்றதுனு கோவிலுக்கெல்லா போயிட்டு வர்றது அந்த மாரி அங்க இருக்குங்களா
கோவில் இருக்குது சிஸ்டர் முருகர் கோயில் இருக்குது பின்னாடி பாத்தீங்கன்னா லாஸ்ட்டா அப்ப நா போனீங்கன்னா நெறைய கோயில் இருக்குது நாலஞ்சு கோயில் இருக்கு அங்க
ம் ம் ம்
ம்
அப்டிங்களா இப்போ பெஸ்டிவல் எல்லா முடிஞ்சுட்டுக்கோ இல்லைங்களா
ஆமா இப்ப கோடை விழா எல்லா முடிஞ்சுட்டு இருக்கோ திருப்பி நெக்ஸ்ட் இயர் தா
நெக்ஸ்ட் இயர்தானுங்குளா ஆ ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க
இப்ப பாத்தீங்கன்னா மலைக்குல்லா பாத்தீங்கன்னா நம்ம பெங்களூர் இந்த மாத்
சென்னையில இருந்தெல்லா கூட வந்து போறாங்க அந்த அளவுக்கு ஃபேம ஃபேமஸ்ஸுங்களா ஆ ஓகேங்க ஓகேங்க நீங்க சொல்லும்போது எனக்கே ரொம்ப அதசியா இரு கு ம் நாங்களு வர்ணு அப்டின் சொல்லி
கண்டி
கண்டிப்பா ஒரு நாளைக்கு வாங்க வந்து போங்க நல்லா எல்லாம் வந்து என்ஜாய் பண்ற மாரி இருக்கு இல்லிங்களா அதனால ஃபேமிலியோட வரலானு இருக்கோ
ஓகே ஓகே கண்டிப்பா வாங்க
ஓகேங்க ஓகேங்க சார் ஓகேங்க சார் அப்புறோ சார் நீங்க எங்க கடைசி அங்கதா போயிட்டு வந்தீங்களா நாங்க ஃபேமிலியோட கடைசியா போன ட்ரிப்பு வந்துங்க சார் ஊட்டி போயிட்டு வந்தோ ஊட்டி கொடைக்கானல் மகாபலிபுரம் பீச் இதெல்லாம் போயிட்டு இப்போ கடைசியா இத்தா சார் நாங்க போயிட்டு வந்தது நாங்க
ஒகே சிஸ்டர் மகாபலிபுரத்துல என்ன பாத்தீங்க
அப்டி தா சார் என்ஜாய் பண்ணோ ஆமா பீச் ப பீச் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த கல்வெட்டுக்கள் பழமையான கல்வெட்டுக்கள் அங்கெல்லா போயிட்டு வந்தோ
மகாபலிபுரத்துலிங்களா
அங்க கூட்டிட்டு போயிட்டு வந்தோ பசங்கள எல்லா ஆனா பீ பீச்சில செமைய என்ஜாய் பண்ணிட்டு வந்தோ நாங்க ஃபேமிலி நாங்க ஃபிரண்ட்ஸ்ங்கோ எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோ போயிட்டு இப்போ வந்து நாங்க இதுக்கு போலான்னு இருக்கோ இப்ப ஃப் ஃப்ரண்ட்ஸுங்களோட ஒக்கேனக்கல் போலா அப்டின்ட்டு இருக்கோம்
ஓகே ஓகே சிஸ்டர் கண்டிப்பா போய்டிட்டு வாங்க நல்லா இருக்கோ அங்க கூட
ஆ லீவு கெடைச்சா போயிட்டு வரலா சுத்தி பாக்குறதுக்கு அங்க எடோ நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு ஒர்க்கிங் டேஸ்ல இன்னு லீவ் கன்ஃபார்ம் ஆகல லீவு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கிளம்பலா அப்டின்ட்டு ஒரு பிளான் பண்ணி இருக்கோம் நாங்க போயிட்டு வந்துரலாம் அப்டின்னு சொல்லிட்டு க ஆ ஆமாங் சார் கண்டிப்பாங் சார் என்ஜாய் பண்ற தா சார் போயிட்டு வர்லான்னு இருக்கோ கண்டிபா இனி நாங்க பாத்தீங்கன்னா இப்ப நெக்ஸ்ட் வீக் கெளம்
லோக்கல் எல்லா சுத்தி பாத் சிஸ்டர் ஃப்ரண்ட்ஸுங்களோட இப்ப பாத்தீங்கன்னா லாங் ட்ரிப்பு கோவா போலாம்னு பிளான் பண்ணினு இருக்குறோ ஒன்னு ஒர்
ஓகே சார் கோவா கூட ஆ கோவா கூட நல்லா இருக்கு சார் அத விட வந்து மூணாறு கூட இன்னு பெஸ்டா இரு கோவா மூணாறு கேரளா இங்க யாரு ஒத்துழைக்க மாட்றாங்க அதான் ஒரு மாரி இருக் மறுபடியு ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்டுங்களோட பேசுங்க போயிட்டு வரதுக்கு கேளுங்க நீங்களு இது பண்ணுங்க
எங்க சிஸ்டர் போலான்றாங்கோ ஃபோன் பண்ணி இப்பதா பாருங்க இந்த நெக்ஸ்ட் வீக் போலாமானு கேட்டா இல்ல ஒரு ரெண்டு மாசோ போட்டோ அப்றோ போலா அப்டின்றாங்க இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லா வெச்சுனு எப்டி நாங்க லாங் ட்ரிப் எல்லா பிளான் பண்றது சொல்லுங்க பாருங்
அது கொஞ்சோ அவுங்களுக்கும் கொஞ்சோ ஏதாவது ஒர்க் இருக்கோ அப்டி பாத்த
அட்லீஸ்ட் வேல ஓர்க்கே பாத்துந்தா எப்ப எப்டி சிஸ்டர் என்ஜாய் பண்றது
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா ம் ம்
அதுக்குன்னு ஒர்க்கே பாத்துன்னு இருந்தா என்ஜாய் பண்ண முடியுங்களா ம்
ஓகேங் சார் ஓகேங் சார் கண்டிப்பா சார் கண்டிப்பா தாங் சார் நாங்க இப்பதா போயிட்டு வா மூவிஸ் பாத்துட்டு வந்தோம் போயிட்டோ நாங்க ஃப்ரண்ட்ஸுங்களோடு போயிட்டு இல்லைங் சார் ஃப்ரெண்ட்ஸோட தா போலான்னு இருக்கோம் ஃபேமிலியோடலா இல்லைங்க ஃப்ரண்ட்ஸ் தொட போயிட்டு வர்லானு இருக்கு ஆனா இன்னு யாரு ஃப்ரண்டுங்க அவுங்க இன்னு யாரு ஒத்துழைக்கள உங்கள மாரி சயங்கலொ அதனால ஃபேமிலியோட போலான்னு ஒரு பிளான் பண்ணிருக்கே இன்னு அது ஒர்க் அவுட் ஆகலைங் சார் அது பாகணு
ஓகே ஓகே சிஸ்டர்
ம் ஃபேமிலியோட போயிட்டு வர்லா அப்டின்னு சொல்ட்டு இருக்கு சார் நாங்க
மூவிஸ்ல்லாம் பாப்பீங்ளா அதிகமா ம் தமிழ் மூவிஸா இல்ல ஹாலிவுட்டா சிஸ்டர்
ஆ தமிழ் தமிழ்தாங்க
அப்டிங்ளா
தமிழ்தா அதிகமா நாங்க இது பண்ணுவோ இந்த ஹாலிவுட் எல்லா அவ்ளோ எங்களுக்கு செட் ஆகாது தமிழ் மூவிஸ்தா பாப்போம் நாங்க
ஓகே ஓகே சிஸ்டர்
சொல்றதுனாக்கா இப்ப இதுக்கு இதுக்கு போயிட்டு வந்தோ நாங்க எ கடசியா ம் ம் அப் பேரு வேர வரமாட்டிகிது டக்குனு சூர்யாது கருப்பு அந்த படத் அதுக்கு போயிட்டு வந்தோன் சார் நாங்க அதுக்கு போயிட்டு வந்தோங் சார் நாங்க கடைசியா
உங்களோட
உங்களோட ஒப்பீனியன் என்னா சிஸ்டர் கருப்பு படம் எப்படி இருக்கு எனக்கு அதுல புடிச்சதே வந்து பாத்தீங்கன்னா சார் கருப்பு பத்தி என்னோட ஒப்பீனியன் பாத்தீங்கன்னா கருப்பு படோநல்லா இருக்கு கருப்பு அதுதாங் சார் என்னா அதுல வந்து ரொம்போ விரும்பனது எதுனுங்கன்னா அந்த சூர்யாக்கு வந்து சாமி அந்த பதினெட் ட்டு படி சாமி பேரு என்ன டக்குன்னு வர்லைங்ளே அந்த சாமியோட மியூசிக் ஆ அந்த மியுசிக் வந்து ஆ கருப்பசாமிக்கு
உ
ஆ அந்த இது வந்து அந்த மியூசிக் வந்து இல்லைங்க சார் ஓகே எனக்கு இது இல்லைங்ளே
ஆ சேரி சேரி
இப்ப கேக்குதுங்ளா இப்ப கேக்குதுங்களா ஆ அந்த இது எங்களுக்கு ரொம்ப புடிச்சிருஞ்சுங் சார் எங்களுக்கு வந்து
ம் ஓகே ஓகே சிஸ்டர்
அந்த மியூசிக் எங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்ச்சு பணோ உண்மையிலே சொல்ல போனா படோ நல்லாதான் சார் இருந்ச்சு
ம் கருப்பு படோ பாக்கா அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இன்னா மூவிஸ் போனீங்க
அதுக்கு முன்னாடிங்ளா சார் நெறய படத்துக்கு போயிருக்கோ ஆனா எப்டி சொல்றதுன்னு தெரிலிங்ளே எது சொல்றதுன்னு தெரில நாங்க ரொம்போ அதிகமா போ அது வந்து பாத்தீங்கன்னா அரண்மனை த்ரி. நெறயா டைம் போயிருக்கோ அந்த படத்துக்குதா ஃப்ரெண்டுங்களோட அது நைட்ஷோதா போவோ நாங்க
பாத்த படமே தே தேடி பாப்பீங்ளா சிஸ்டர்
இல்லைங் சார் அது ரொம்ப நல்லா இருக்குங் சார் அது அந்த எப்டி சொல்றதுன்னாக்கா அந்த தமண்ணா வந்து பேய் மாதிரி பேசறது அதுக்கு அவுங்க அந் த அவுங்களுடைய பெத்த கொழந்தைக்காக எப்டி சப்போர்ட் பண்றாங்க அதனால அந்த இதுக்கொசொர நாங்க அப்டியே மறுபடி மறுபடியு நாங்க பாத்துட்டு இருந்தோ சார் அந்
ஓகே ஓகே சிஸ்டர் கால் பேசினது தேங்க் யூ சிஸ்டர் நெக்ஸ்ட் கால் ஆ ஓகே சிஸ்டர் தேங்க் யூ சிஸ்டர்.
ஓகேங் சார்